ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக் கோங்ப்பா
உம் உம்
சாப்டாச்சா ஆஹ் சாப் டாச்சு பா
சரி சரி சரி
நீங்க என்ன சமைச்சீங்க
நங்க நைட்டு தோச தேங்கா சட்னி
செரி செரி
நீங்க
நாங்களு தோச தா சாம்பரு
சாம்பார் உம் உம் உம் உம் உம் உம் டெய்லி எங்க வீட்ல நைட்டு தோசதா இருக்கு
அப்டிங்களா என்ன செஞ்சாலு தோச தா பசங்க கேப்பாங்கன்னு ஆமா என் பையனுக்கு தோச இருந்தா போது வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க
அதா இட்லி
பொருளாவே எடுக்க மாட்டேன்றாங்க ஐயோ இட்லிய பாத்தாலே என் சின்ன பையன் கூட இட்லிய நோமா அப்டின்றுவ அது என்னதா அந்த மா மாவ வட்ட மா ஊத்துனா என்ன சதுரமா ஊத்துனா எ
அதேதா இருந்தாலு இட்லியோட தோச டேஸ்டா இருக்கும்ல ஆஹ் அதனால பசங்களுக்கு அததா விரும்பறாங்க
வயசனவங்களுக்குன்னா இட்லி
இட்லி
இட்லி ஆ
அந்த மாதிரி ஆயிடுச்சு
அதுவே வந்து இப்ப ஹோட்டல்ல அந்த கோன் தோச கோன் தோசன்னு சொல்லுவா எ பையன் நெய் ரோஸ்ட்ட வந்து கோன் தோச மா அப்படிபா
ஆ அ அ அது எங்க ஹோட்டல்லல்லா வாங்கனா
நா ஆமா அந்த கோன்ன வந்து அடி இருந்து கொடையிறதா இல்ல மேல இருந்து கொடையிறதா அப்படின்னு ஒரு டவுட் வேற வரும் ஆ அ போய் கடைல்லா வாங்கனா மாவு புளிப்பா இருக்கு தோச ஆமா
உம் ஒரு க அப்படிதா ஹோட்டல்ல ஆர்டரு பண்ணி வாங்கனதுக்கு அப்புறம் எ பைய நல்லாவே இல்லம்மா புளிப்பா இருக்கு அப்படின்ட்டா
ஆ
எ பெரிய பையனுக்கு ரொம்ப டேர் தெரியுதா ஆமா எ பெரிய பையனுக்கு நல்ல டிப்ரெண்டா சாப்பிடணு நினைப்பா நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலு அதுல ஒரு கோர சொல்லுவா அப்படி இருந்து ஹோட்டல்ல போய் சா
தா எப்படி இருக்கு அதா அதா
உம்
உம் ஆனா பசங்களுக்கு ஆம்ள பசங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பா தெரியு
பெரிது அ உப்பு இல்லன்னா உப்பு இல்லாமமா அப்படி சாப்பாட்டுல லைட்டா கிளறு சாதம் மாரி ஏதாவது ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்தோம்னா லைட்டா ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தா அப்படியே கொண்டு வந்துருவா சாப்பிடவே மாட்டா என்னன்னு கேட்டா அதுல உப்பு இல்லமா அதனால வேண்டாமா அப்படிமா
பட்னியா கூட இருக்கு ஆனா சாப்ட முடியாது ருசியாருந்தானா சாப்ட முடி யாது
ம் ம் ம் ம் டெய்லி சிக்கன் நான்வெஜ் செஞ்சு குடுத்திங்கன்னா
சாப்படறேன்றாங்க ளா அதுல இஷ்ட இல்ல சிக்கன்லதா இஷ்டமா இருக்கு ஆ நா எல்லாமே பண்ணுவம்ப்பா அவங்க என்ன கேக்கறாங்களோ அத பண்ணி குடுத்துருவே அவங்களுக்கு எது புடிக்குமோ அது அவங்க எல்லாமே சாப்டுவாங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்ல அவங்க எல்லாமே சாப்டுவாங்க வெஜிடேரியன்னா பன்னீர் ரு மஸ்ரூமு அதுல ஊத்திக்குவ நான்வெஜ்னா என்ன எடுத்துட் வராங்ளோ அத சமைச்சு குடுத்துருவ அதனால இது தா அதுதான் இல்ல
இல்ல ம் பரவல
சில டைம் சொல்லிடுவாங்க எங்களுக்கு இது வேணு அப்டினுட்டு உருள கெழங்குனா அததா செய்வ
அ அ அ அ
னா நம்ப செஞ்சு குடுத்தா சாப்ட்ருவாங்க
சாப்ட்ருவாங் ம் ம் ம்
ஸ்கூலுக்கு போவைல லன்ச் கட்டி குடுக்ணு இல்ல ஆமா கண்டிப்பா ம் ம் ம் ஆ அஞ் சர மணி போல எழுந்துருவ
எழுந்து ம் ம் ம்
இல்ல நா ந்தா போய் விடுவே
சர் சர் சர் சர் ம்
பக்கத்துல தா
பக்கத்ல சேர் சேர் சேர்
உங்க வேன் டிரைவரு வச்சு பாத்தேன் போன வாட்டி ஏ ங்க வந்து அந்த அளவுக்கு து இல்ல அப்றோம் லேட் லேட்டா வரா மாரி இருந்தது பாப்பா வீட்டுக்கு செரி ஒரு மண்நேரம் லேட்டா ஆ வறாங்க ஹ் அதுக்கப்புறம் நம்மளே போய் கூட்டிட்டு வந்தலா ஒரு மண் ன்நேரம் அவங்க பசியோட அங்க வர நின்னுட்டு இருக்கணோ
உம் உம் உம் உம்
து இப்ப நாங்களே போய்டுறது
உம் உம் உம் வேன்ல நம்ம அனுப்புனா அதான் தொல்ல ஸ்கூல்லு விட்டுட்டு ஒரு மணி நேரம் லேட்டாதான் கொண்டு வந்து விடுவாங்க
அதுவும் பாப்பா அங்கயே நின்னுட்டு வேற இருக்கணும் இவுங்ளுக்கு செரி எதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ப போயிடலா நம்மளே போய் கூட்டிட்டு வந்தடலாம் ஹ ஹா ஹ
வண்டியேலாம் ஓட்டுவீங்களா
ஆஹ் காரும் ஓட்ட தெரியும் டூ வீலரும் ஓட்டத் சரியா
ஆஹ் ஆஹ் ஆஹ்ஹ
அ கூட என் பையன போய் கூட்டுட்டு தான் வருவேன்
நானும் வேன் வச்சு பார்த்தேன் இந்த மாரிதான் டையம் லேட்டா கொண்டு வந்து விடுறாங்க
சரி எதுக்கு அதுவும் சின்ன பையன அல்லாம் குழந்தைங்கல அனுப்புறதுக்கு பயமா இருந்தது இது வரைக்குமே இப்ப அவுங்க எட்டாவது படிக்கிறாங்க போன வர்ஷோ தா நானே வந்து சரி வேன்ல ட்ரை பண்ணலாமா அப்டின்ட்டு ஒரு வேல பாத்துட்டுன்றுந்தென் செரி அவுங்க டைமிங் ஒன்னும் செட்டாகல அதனால சரி விட்டு பாக்கலாம் அவங்க போய்ட்டு வராங்களா அப்டின்னு போய்ட்டு பாக்கலாம் அப்டின்னு சொல்ட்டு விட்டேன்
ம் ம் ம் உம்
அது அது ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது அவங்க வீட்டுக் கு வந்து சேரதுக்கு
நம்ம போனோமா உடனே கூப்டுட்டு வந்துரலாம்
ஆமா நான் கூட வண்டிலாம் ஓட்ட தெரியாது சரி பையனைக்காண்டிதான் சரி கத்துக்கலாம் வேன் சரிபட்டு வராது
அப்டின்னு சொல்லிட்டுதான் இப்ப கத்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் தைரியமா ஓட்டிட்டு வா
ஓட்டிட்டு வாற இப்ப இருக்கிற டிராபிக்ல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாதா இருக்
ஆஹ் ரொம்ப கஷ்டம் நம்ம நல்லா வந்தாலும் எதிர்க்க வர்றவன் நல்லா வரமாட்டு
ஆஹ்
டர்னிங் திரும்பும் போது நான் ஆறணு அடிச்சுட்டு போறன்
ஆஹ் ஆஹ்
ஒரு பையன் வேகமா ஸ்பீடா வந்து இடிச்சிட்டான்
ஹோ
உம் உம்
அப்படியா அடி பட்ருச்சோ அச்சச்சோ ரொம்ப பெருசோ ஆ ஆ ஆஹ்
அந்த பையன் பாத்துட்டு பயந்துட்டு மேடம் கொண்டு போய் உங்க வீட்ல விடவா அப்படின்னா
ஆஹ்
சரி வேண்டாம்ப்பா நானே பேய்கறேன் அப்படின்ட்டு அந்த ரத்தம் ஊத்துறத கூட ஏதோ ஒரு தைரியமா வீட்டு
ஆஹ் ஆஹ்
வண்டிதான் சுக்கு நூறா உடங்கி போச்சு
ரெடி பண்ண முடியலையோ ஹா ஹா முண்ணாடி அந்த திருப்போம்ல அதெல்லாமே எல்லாமே உடைஞ்சிட்டு கண்ணாடி எல்லாமே உடஞ்சிட்டு ஆஹ் ஆஹ் அதுக்கப்புறோ எப்டியோ சரி பண்ணி குடுத்தாங்க
ஒரு பத்து நாள் ரெஸ்ட்ல இருந்தே சரி அதுக்கப்புறோ அப்டியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த பயோம்மாயிரு அதுக்கப்புறோ நம்ம வண்டியே ஓட்ட முடியாது அப்டின்ட்டு செரின்ட்டு மறுபடியு ஓட்ட கத்துக்கிட்டே
ஆமா ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கப்புறோ நம்ம அப்படியே விட்டுட்டா அப்புறோ கஷ்டோதா தொடர்ந்து தொடர்ந்து அப்பறோ அதுல பயணிக் ஏன் முடியாது
உம் உம் உம் உம் உம்
அப்புறோ ஏறும் போது கூட ரெண்டாவது கேட்டா பயந்துப் போய் நல்லா ஓட்டிருவியமா அப்டின்னு அதல்ல ஆஹ் பயந்துட்டா அவே ஆஹ்
அஹ் அதெல்லாம் ஓட்டிரு வேண்டா தைரியமா உக்காரு
தத்து அப்படினதுக்கப்பறோ தைரியமா உக்காந்துடாரு ஆஹ் ஏன்னா யூ கே ஜி தான் படிச்சட்டுருந்தா அப்போ கெழந்த தான அஹ் அஹ்
அதுலதா ரொம்ப பயந்துட்டா ம்
கஷ்டோந்தா
உம் சரிங்க தோழி
ஆஹ் சரி
ஆஹ் சரி